சொல்லுங்க சொல்லுங்க
ஆஹ் என்னாசுடா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்களாமா
இல்ல இல்ல அம்மா ரெடி பண்ட்டாஇருக்காங்க வெளிய யாரோ கே வீட்ல வந்துருந்தாங்களா அதா பாக்க கூப்ட்டுருந்தாங்க
அப்டியா ஓகே பாத்துட்டு வந்தியா கெஸ்ட்டா
ஆஹ் பாத்துட்டு வன்ட்டே கெஸ்ட்டுல பக்கத்து வீட்டுக் காரங்க த கீழ் வீட்காரங்கதா ரொம்ப நாள் ஊருக்கு போயிருந்தாங்களா இப்பதா வந்தாங்க
ஓகே ஓகேடா ஓகே செரி
அதா செரி பாத்துட்டு வரகுதா அம்மா கூப்டாங்க அதுக்குதா போயிருந்தே
செரி ஓகே ஓகே அக்காலா என்ன பண்றாங்க
அக்கா வந் து இப்பதா கோயில் போறா
ஓகே ஓகே
பக்கத்லியே ஒரு கோயில் இருக் செரி போயிட்டு வரலானு அவ கிளம்பிருக்கா இப்பதா
சேரி சேரி ஓகேணா ஹெல்த் இஷ்யூஸ்லா பரவால்லியா உங்களுக்கு
ஆஹ் அதெலா பரவால்ல இப்ப நல்லா சாப்டுட்டு இருக்காங்க
ஆஹ் ஓகே ஓகே
நா இன்னு கொஞ்சொ அவ் போய் கேட்டா நீங்க நல்லா ஹெல் சாப்றதெல்லா‌ கொஞ்சொ நல்லா பாருங் க சரியாயிரு அப்டின்தா சொல்லிருகாங்க
ஆமா நம்ம எவ்ளொ மெடிசன் சாப்டாலு நம்ம நம்ம ஃபுட்டு அப்றொ நம்ளோட இந்த டயட் இந்த இதுதா வந்து என்ன சொல்றக்கு நம்ள பூஸ்ட்அப் பண்ணுல
ஆமா ஆனா டாக்டரு சொல்றாங்க இப்ப இருக்கற நீங்க காய்கறி தானியங்கள் அது சாப்டா கூட அவ்ளோக்கா யூஸ் வருதுல்ல ஏன்னா எல்லாமே கெமிக்கல் போட்டு வளத்துறாங்கள்ள
ஆமா ஆமா அதுவு கரெக்ட்தா எதுதா சத்தா இருக்கு நம்ம சாப்றது எல்லா வெஷந்தா நீ என் என்ன படுச நம்ம சாப்டாம இருக்க முடியாதுல
செரி மொதல கூட கொஞ்சொ காய்கறிலா போடுவாங்க செரி நம்மள இப்பலா தானியங்கிள்ளயே வந்து நெறயா வரணுனு சொல்லி போட்றாங்க எதுதா நல்லது சாப்புட்றுது
ஆமாடா அது இப்ப பாத்தியா நீ இந்த ஆர்கானிக் மாரி சொல்ட்டு இந்த அரிசி வகைகள் எல்லா இப்ப விக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிறுதானிய அரிசி வகைகள் எல்லா
ஆமா
அதெல்லா விக்கிறாங்க ஆனா வந்து அதெல்லா வந்து நொம்ப கம்மி பிரைஸ் தா பட் ஆனா இப்ப எல்லாரு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு அதுவு இப் இப்ப ரொம்ப ரேட் அதிகமாய்ச்சு
அதா அவங்க ஃபர்ஸ்ட்டு புது புதுசா செய்யும் போது கம்மி ஃபிரைஸ் செய்வாங்க நெறைய பேர் வாங்ன உடனேயே ச் அவ்ளோ வரனு இல்ல அப்ப அவங்களு ஏதோ கெமிக்கல் தான யூஸ் பண்ணிட்டிருப்பாங்க
ஆமா அது அதுவு டவுட் ஏன்னா பிகாஸ் அந்த மாரி அரிசி எல்லா வந்து அவ்ளோ வெளச்சல் இருக்காதுல்ல உனக்கு ஆனா வந்து இப்ப ப்ரொடக் ஷன் நிறைய அவுங்களுக்கு தேவப்படும் போது வந்து நீ சொன்ன மாரி அதுக்கு வந்து அவுங்க அவுங்களு இந்த மாரி ஏதா பண்ணாதா அவுங்களுக்கு அது ஈல்டு கெடைக்கு கண்டிப்பா
நம்ம நம்ம வீட்டுலயே நம்ம தோட்ட இருந்து யாரோ நம்மளுக்கு விவசாய பண்ணி குடுத்தாதா இப்ப வந்து நம்மளுக்கு நல்லது கெடைக்கு
ஆமா அது என்ன பண் நம்மளேதா பண்ணு நீங்க சொன்ன மாரி ஏக்கர் கணக்குல எடம் வேணு எட இருந்து ஆனா இப்ப அதுவு பண்றாங்க பாத்தியா நிறைய இடத்துல வந்து இந்த மாரி ஆர்கானிக் அந்த இது வெஜிடேபிள்ஸ்
அத நெறைய பேர் அவங்க வீட்லயே அவங்க சொந்த வீடெல்லா இருந்தா ஒரு மாரி கார்டன் மாரி செஞ்சு அதுலயே கொஞ்சோ கொஞ்சோ வளத்துறாங்க ஏன்னா வெளிய எல்லாரு வந்து இப்டி விக்கறனால அவங்க இன்னு யோசிக்கிறாங்கன்னா சரி கொஞ்சமாவது கெடைச்சா கூட நம்ம வீட்டுக்கு நல்லது கெடைக் குதுல்ல
ஆமா ஆமா அதுனால வந்து அவுங்க அப்டிதான் இது பண்ணிப இப்ப நீ சொன்னமாரி அது மா பண் நெறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறோ வந்து வீட்டு இந்த மாடி தோட்டோல்லா வச்சிருக்காங்க வீட்லே வந்து சின்சின்னதா அந்த காய்கறி எல்லாம் போடுற இந்த வெண்டைக்கா கத்திரிக்கா தக்காளி அதெல்லாம் போட்டு வளக்குறாங்க மா டிலேலா வச்சு சரி அவுங்க தேவைக்கு அது போது துல்ல வீட்டு நம்ம யூசுக்கு தான
நாம நமக் கொஞ்சோ கொஞ்சோ யூஸுக்கு கருவாப்பல இருக்கு அதெல்லா போட்டோன்னா நம்ளுக்கு என்ன ஒரு டெய்லி ஒரு பத்து வேணுமா ஒரு பத்து எல போதூ அவங்ளுக்கு டெய்லி அப்டி வந்திருந்தா அது அவ்ளாவ்து யூஸ் ஆவுதுல
ஆமா ஆமா அந்த மாரி இப்ப நெறைய பேரு அந்த மாரி பண்ண ஆரம்பிச்ட்டாங்க சொல்லப்போனா அதனால கொஞ்ச வந்து என்ன சொன்னா அவங்கவுங்க ஹெல்துக்கு ஏத்த மாரி பாத்துக்கறாங்க அப்பறோ இந்த அரிசி வகைகள் வந்து செரதுல்ல அவங்ளுக்கே வந்து இது இருக்கூ பாத்தி டைரெக்ட்டா போய் வந்து வெவசாயிக்கிட்டேயே வாங்கிக்கிறாங்க வாங்கி அத கொள்முதல் பண்ணி வச்சுட்டு அதையே அவுங்க பியூட்டிலைஸ் பண்றாங்க அந்த மாதிரி அதா இப்ப வந்து நெறைய வந்து இப்ப இந்த மாரி ஹெல்த்து நொம்ப முடியாத சுட்டிவேஷன் வந்தனால நெறைய பேர் இப்ப வந்து ஃபுட்டு மேல நல்ல கான்ஸ்ரேட் பண்ணி அதுக்கான எது நல்லது எது தரமா இருக்குன் சொல்லி பாத்து வாங்கவய்ப்ப ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமா இப்ப நெறைய பேத்துக்கு உண்ம தெரியறனால அவங்க வந்து ஓ ஆமா இதுக் கெட்டது இது வாங்க கூடாது இப்ப நெறைய த வீடியோலா போட்றவங்களுக்கி சிலவங்க உண்மையா இருக்கிறவங்கல்லா இது கெட்டது வாங்காதீங்கன்னு உண் ண்மையா இருக்கிறது சொல்றாங்க
ஆமா கரெக்ட் தா அது வந்து செரவங்க வந்து இந்த ப்ரொமோக்காக சும்மாவே வெதும் இதுக்காக மட்டூ போட்றவங்களூ இருக்காங்க செறவங்க வந்து இல்ல இது ஒரு பெனிஃபிட்ஸ் அது ஒரு எது பிளஸ்ஸு எது மைனஸ்ஸு அதெல்லா கரெக்டா வந்து எடுத்து சொல்லி பண்றவங்களூ இருக்காங்க ஆனா
ஆமா ஒரு சிலவங்க இன்னூ அத உண்மையா பண்ணிட்ருக்காங்க
ஆமா என்ன பண்றது எல்லாமே வந்து சாப்புட்ற ஃபுட்லேந்து போடுற துணி எல்லாமே செரி எல்லாமே கலப்படந்தா ஏனா வந்து இப்ப தேவைகள் அதிகமாயிடுச்சு அதுக்கான வந்து ஆ இது பண்ணி பண்றதுக்கான டைமூ இல்ல வெவஸ் சாயல்லா வந் து ஒரு ஆறு மாசோ அந்த அந்த அளவுக்கெல்லா வந் து ஒரு இது கல்டிவேஷன் பண்ணி எடுக்றளவுக்கு இப்ப டைம் கெடையாதுல்ல அப்ப வந்து என்ன பண்றாங்க ரெண்டு மாசத்துக்கொருக்கா அப்டில்லே போடுற மாரிதா போட்டு அதுக்கு ஏத்தமா சீக்கிரமா எது கெடைக்குமோ அததா ரெடி பண்றாங்க இப்பல்லா
ஆமா இப்ப அவங்ளுக்கு எப்டின்னா ஃபுல்லா வந்து காசு ஆயிடுச்சு எனக்கு எவ்ளோ சீக்கிரமா காசு கெடைக்குதோ அவ்ளோ நா வேல செய்ய முடியூ செரி அவங்ளுக்கு உணவு கரெக்டா வருதா அது வந்து அவங்ளுக்கு சத்து கரெக்டா அதெல்லா பாக்கறதுல்ல செரி ஏதோ நம்ளுக்கு காசு சம்பாரிக்கணு அவங்ளுக்கு டக்குன்னு முடிச் சர்லா அவ்ளதா
ஆமா அதேதா அந்த மென்டாலிட்டி தா இப்ப அப்டி ஆயிப்போச்சு இனி என்ன பண்றதுக்கு நம்மளூ என்னது நம்ம வந்து அதுக்குன் நீ சொன் நம்ம வந்து தனியா நம்ம அதுக்கெடோ வாங்கி நம்ம திஷி பண்ணி சாரி விவசாயோ பண் நம்ம இது பண்ண முடியுமா
க்காக அதுவூ பண்ண முடியாது அவ்ளோ ஸ் சம்பாரிக்கணூ அதுக்கு அதுக் கால் வச்சு வித அதெல்லா வாங் போட்டு அத பாக்கறதுக் கே மு நம்மளுக்கு முடியாது
அதனால நம்ம வாங்கி சாப்ப அரை கிலோ ஒரு கிலோ இருக்கு இவ்ளோ பண்ணணும்மா சொல் யோச முடியவே முடியாது கண்டிப்பா முடியாது அதனால நம்ம என் சரி ஓகே இந்த பிஸி வேல்ட்ல வந்து நம்ம ஏதாவது கடைக்கிறத வாங்கி சாப்டுட்டு அப்பிடியே போயிட வேண்டியது தான்
ஆ் ஆமா
ஆனா வந்து சொன்னமா லைஃப் ஸ்பேன் தான் ரொம்ப கம்மியாயிடும் ஏன்னா இப்பவே வந்து பழைய கால்ஆட்கள் தான் இப்ப கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ
ஆமா இப்பல்லாம் ரொம்ப நறையா சீ க்கறமா அவுங்களுக்கு நறைய பிரச்சனைங்க வருது இப்பல்லாம் முப்பது வயசு தாண்டனாலே அத்தனை பேத்துக்கு ஹா
ஆமா எல்லாருக்குமேப்பா அது வந்து அது சின்ன சின்ன பசங்க ஒரு இருவது இருவத்திஞ்சு வயசு பசங்க தான் நல்லா ல்லா இருக்காங்க திடின்னு பாத்த நைட்டு தூக்கத்துல இதுவாயறாங்களா அப்புறம் ஸ்ட்ரோக் வந்துருது நெறைய பேருக்கு பிரஷர் நல்ல மென்டல் பிரெஷர் டிப்ரெஷன்னால ஸ்ட்டோ
சுகர் இப்போ நறைய பேத்துக்கு அவ்ளோ வந்துட்டுருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பாப்பா சின்ன கொழந்தை கூட இருக்குப்பா பொறந்த கொழந்தைங்கும் இருக்குன்னு சொல்றாங்க சுகர் இருக்கு
ஆமா எங்க பில்டிங்கல ஒரு பொண்ணு இருக்கு இப்பதான் டென்த் படிக்கிறா ஆனா மூணு மூணு வயசு முன் மூணு வருஷ முன்னாடியே அவளுக்கு சுகர் வந்துருச்சு இப்ப கூட அவ டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டுதா ஸ்கூலே போயிட்ருக்கா
படிதா வரு பாவல்லா அதெல்லா கொழந்தைங்கள என்ன பண்றதுக்கா இனி எத்தன வருஷத்துக்கு இது பண்ணது மெடிசின் அத இதை கேரி பண்ணிட்டே போகணு பாவ ஆனா அவங்கல்லா நெனை ச்சா ரொம்ப கஷ்டமாதா இருக்கு என்ன பண்றதுக்கு மனுஷ வாழ்க்கையே வந்து ஒரு இது இல்லாம ஆயிப்போச்சு நம்மளே நம்மள வந்து என்ன சொ நம்ம ஒடம்ப கெடுத்துக்கோ அது நல்லாவே தெரியுது இருந்தாலு ஒண்ணு பண்ண முடியாதுல்ல
அதா கெடைக்கறதா நம்மனாலயு சாப்பட முடியுது ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ
ஆமா உயிர் வாழ்றதுக்கு எதா கெடைக்கறத வெச்சு சாப்ட்டுட்டு போணு அப்டின்தா ஓடணு
அப்படின்தா போயிட்ருக்கு ஆனா இப்ப இருக்கற புது அம்மாங்க அவங்க இப்ப புது புது சா வந்து அவங்க கொழந்தைங்களுக்கு இப்பவே வந்து சக்கரை குடு க்கறதில்ல அதுக்கப்பற பாத்திங்னா இந்த ராகி மாவுல எல்லாந்தா கிண்டி குடுப்பாங்க எல் மே நம்மல்லா வந்து சின்ன வயசுல வெளிய அந்த பாக்கெட்ல கெடைக்கற சீரியல்ஸ் அதெல்லாதா சாப்ட்ருப்போ இப்ப எங்க வீட்ல எல்லா எங்க அக்காலா நீங்க பாத்தீங்னா இந்த பாதாமு முந்திரி அப்றோ இந்த ராகி மாவு
ஆ ஆ
அத வச்செல்லா ஏதோ புது புதுசா செய்வாங்க கொழந்தைங்களுக்கு ஒடம்புக்கு நல்லா சத்து இருக்கணூன்னு
ஆமா ஆமா அது ஆனா இப்ப வந்து நீ சொன்ன மாரி இப்ப வந்து நிறைய பேர் வீடியோஸ்லா பாத்துட்டு இந்த மாரிதா பண்றாங்க முன்னாடி இருக்கோவுங்க வந்து இல்ல இதெல்லாப் பாக்குத்துதா பண்ணது கெடையாது கொழந்தைங்களுக்கு ஓகேவா அவங்ளுக்கு அந் தெரியூ இந்த இந்த மாசோ ஆனா இத குடுக் குணூ இந்த மாசோ ஆனா இது குடுக்கணூனு சொல்லிட்டு அதே ஃபாலோ பண்ணுவாங்க பட் அது வந்து நல்லாருந்துச்சு அந்த கொழந்தைங்க வந்து இப்போ வரைக்கூ நல்லாதா இருக்காங்க அந்த கொழந்தைங்கன்ன பாத்த என்ன சொல்ற கொஞ்சோ நஞ்சோ டிஷ் பண்ண நம்ம அப்பாம்மா தா சொல்லா
ஆமா அவங்கெல்லா இன்னூ இந்த வயசுல கூட வேல செய்றாங்க
ஆ ஆக்டிவா இருக்காங்க ஏனா அவுங்க வந்து ந நா சொன்ன மாரி பாதாமு முந்திரி இதெல்லா சாப்டல காஸ்லியான ப்ராடக்ட்ஸ் எதூமே அவுங்க சாப்
ஆமா அவங்க வந்து இந்த தானியங்கள் அத் துதா நறைய சாப்ட்டாங்க ஹெல்தா இருக்கிறதுதா நல்லா சாப்ட்டாங்க
ஆமா அத்னால் அவங்க நல் நம்ம வந்து இல்ல நம்ம கொழந்தைங்களுக்கு எல்லாமே காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் இதெலா பாத்து பாத்து கொடுக்குறோ பட் இருந்தாலு அவங்களுக்கு அதுக்கான இது கெடையல பாத்தியா சத்தே இல்ல
ஆமா
என்ன பண்றதுக்கு
ஒன்னும் பண முடியாது இப்ப வர காலமே அப்பிடிதா ஏதோன்னு போற மாரி போய்ட்ருக்கணு நம்மளு
ஆமா லைஃப் அதா எல்லாரு போற மார் நம்மளு வாழ்ந்துக்கவே எல்லாமே செ எத்தன் நாள் வாழ்றோமோ இருக்கறோமோ அது வரைக்கு அப்டியே அப்டியே ஓடிட்டு போகவேண்டியது இந்த ஒல நா வெச்சி
ஆ எங்க வீட்ல எப்பவுமே இந்த மாரி கொஞ்ச ஊர் எல்லா போனா நல்லா எங்ளுக்கு தெரிஞ்ச தோட்டத்துல இருந்தெலா தானியங்கள் அங்கருந்து வாங்கிட்டு வருவாங்ளா
அ ஓகே ஓகே
அப்ப அது கொஞ்ச நம்ம வீட்ல போடற மாரிதா இருக்கு எந்த கெமிக்கல் அதெலா போடாம இருக்கறதெல்லா நறையா யூஸ் பண்ணுவாங்க
செரி செரி செரி அதெலா மறுடி கெடைச்சு வாங்கி சாப் டு ரொம்ப நல்லது ஒடம்புக்
அதா ஒரே ஒரு நிமிஷ நா உங்ளுக்கு திருப்பி கூப்புட்ர்டா எனக்கு ஒரு சின்ன வேல வந்திருச்சு
ஓகே ஓகேப்பா ஓகேப்பா ஓகேடா ஓகே